ஹலோ
ஹலோ
வணக்கம் தோழி நா பேசுறது தெளிவா கேக்குதுங்ளா
ஆ கேக்குது தோழி நல்லா இருக்கீங்ளா
ஆ இருக்கேங் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே தோழி இப்போ வந்து பாத்தீங்னா தோழி இப்போ சின்ன வயிஸ்ல இர்ந்தே ஒரு ஒருத்தருக்கொ ஒரு ஒரு ஆசை இருக்கு கரெக்டா இப்ப நம்ம பெறியவாங்க வந்துட்டு இந்த விஷ்யம் நம்ம வந்துட்டு சாதிக்ணும் இந்த விஷ்யம் நம்ம பண்ணணும் அப்டின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஒருத்தருக்கு இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு என்ன பண்றதுனே தெரியாது நம்ம பாட்டு இந்த கோ வித்து ஃப்ளோ அப்டின் சொல்வாங்கல்ல என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்டின்ற மாரி போவாங்க ஒரு ஒருத்தர் வந்துட்டு அப்பா அம்மா சொல்ற பேச்சு கேட்டுட்டு இந்த விஷ்யம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுவாங்க உங்ளுக் க்கு அந்த மாதிரி நீங்க ஏதாவ்து யோஸ்ச்சு வெச்சு பண்ணீர்க்கீங்ளா இல்ல வந்துட்டு நடக்கற்து நடக்கட் டுங்கன் சொல்ட்டு அந்த அப் லைஃப்ல அப்டியே போயிட்ருக்கீங்ளா தோழி உங்ளோட இத சொல்லுங்க தோழி
ஆ நானு வந்து பாத்தீங்கன்னா அப்டிதா தோழி ஏன்னா நம்ம வந்து பிளான் பண்றது ஒண்ணா இருக்கு நடக் வந்து பாத்தீங்கனா வேற ஒண்ணு ஒரு ஆரம்பத்துல இர்ந்தே ஆகட்டு ஒரு இது எடுக்கற்துலர்ந்து காலேஜ் என்ன கோர்ஸ் படிக்லாங்கறத எடுக்கற்துலெ இருந்து அ இப்ப வரைக்கு ஆவட்டு நா பிளான் பண்ணது ஒண்ணா நடக்கற ஒண்ணாதா இருக்கு அந்த மாரி ஸ் நேத்தில் நம்ம ஒன்னும்ப ண்ண முடியாது நா காலேஜ்ல வந் பாத்தீங்னா மீடியா சைடு போணுன் நெனச்சே ஆனா வந்துட்டு அ எங்க அம்மா வந்துட்டு இல்ல அந்த சமயத்துல வந்து எல்லாத்துக்குமே ஒரு தரமாட்டு வேர என்ன கோர்ஸ் இருக் கற்து என்ன ஏதுன் தெரியாம அதனால என்னைய வந்துட்டு மத்தவங்க சொன்னாங்கன் சொல்லிட்டு இந்த மாரி பி பி ஏ ல வந்து போட்டாங்க அதுலெயும் நா நல்லாதா படிச்சே அதாவ்து இதுல போட்ட நா நல்லா படிக்க மாட்டேன்ட்டு இல்ல என்னோட விருப்பம் அப்டிங்கிறது மீடியா சைட் தா இருந்துச்சு சேரின்னு சொல்லிட்டு அதாவ்து ஒரு ரிப்போட்ரு மாதிரி அந்த மாதிரி நா சொல்றே அப்புறோ சேரின்னு சொல்லிட்டு இப்டி சொல்லிட்டாங்களே விசுவல் கம்யூனிகேஷன் எடுக்கணு அப்டின்னு ஆசப்பட்டே ஆ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நா படிக்க கூடிய காலேஜல வந்து விஷுவல் கம்யூனிகேஷனுமில்ல சேரின்னு சொல்ட்டு நா விட்டாச்சு அதுக்கப்புறோ செரி என்னடா பண்றது அப்டின்ட்டுன்னா அடுத்து நம்ம வந்துட்டு இத படிச்சிட்டோ இதுல இருந்து நம்ம அடுத்து என்ன படிக்கலா என்ன நம்ம படிக்கிறதுக்கான வேலைவாய்ப்பு வந்து என்ன எப்டி அமையு என்ன ஏதுன்னு ஒண்ண அலாசுவாங் இல்லைங்களா அந்த மாதிரி அலாசி பாக்கும்போது எம்பிஏ படிச்சா ஒரு நல்ல ஒரு டபுள் டிகிரி இருந்தா ஒரு நல்ல மதிப்பு அப்டின்னாங்க சேரி னு அம் பி ஏ வு போட்டாச்சு செரி நம்ம படிச்சதுக்கான ஒரு ஏற்ற வேலைன்னு பாகும்போது சேல்ஸ் அண்ட் மார்கெட் இன்னு இதனா பிஸ்னஸ் அந்த மாரிதா இருந்தது பிஸ்னஸ் ரிலேட்டடா சேரின்னு சொல்லிட்டு நம்ம அது ரிலேட்டடா வந்துட்டு முதல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மாரிதா ஐடியா இருந்தது ஆ இப்பவும் வரைக்கு எனக்கு அதா ஐடியா இருக்கு அதுக்கான நேரமும் வந்து இப்ப இருக்குன்னே சொல்லலா ஏன்னா வந்து நமக்கு சில சமயம் அதுக்கான நேரம் வந்து அமையாது ஆனா வந்து இப்ப வந்து எனக்கு கொஞ்ச நேரம் இருக்கு செரி ஆ கொஞ்சோ நம்ம ஃப்ரீயா ஆயிட்டு இப்ப கொஞ்சோ இன்னொரு வேலையில வந்து கொஞ்சோ இதா இருக் அ அதனால கொஞ்சோ அது ஃப்ரீயாயிட்டு நம்ம என்ன எதன் பிளான் பண்லா அப்படிங்கற மாரி ஒரு ஐடியால வந்து இருக்காங்க தோழி
கண்டிப்பா தோழி ரொம்ப உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்டின்னு சொல்லிக்கிறே நானு ஆ இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட இது எப்டின்னா சின்ன வயஸ்ல இருந்து நானும் வந்துட்டு அந்த மாரி பிளான் லா எதுவு பண்ணதில்ல ஆனா விளயாட்டா வந்துட்டு நா எப்பயு சொல்லுவேன்னு சொல்ட்டு எங்க வீட்ல சொல்லுவாங்க இந்த மாரி நா போலீஸ் ஆகணுனு சொல்லிட்டு நானு வந்துட்டு எப்ப பாத்தாலு சொல்லிட்ருப்பே அப்டின்ற மாரி சொல்லுவாங்க ஏன்னா வந்துட்டு எங்க அக்கா நான் ரெண்டு பேர் இருக்கோனா அவ கொஞ்சோ பயந்த சுபாவம்னு சொல்லா நா கொஞ்சோ ஒரு மாரி தைரியமா எல்லா விஷ்யத்லும் வந்துட்டு ஆ டீல் பண்றது அந்த மாதிரி விஷயம் எல்லா வந்துட்டு நம் பண்ணுவே சோ நானே வந்துட்டு என்ன ரொம்ப தைரியசாலி போல இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு ந போலீஸ் ஆவே போலீஸாவன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தே சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனா வந்து அது ஆகல நா வந்துட்டு எங்க அப்பா இன்ஜினியரிங் படிச்சதுனால வந்துட்டு நானு வந்து இன்ஜினியரிங்கே படி இருக்கலா அப்டின்னு சொல்லிட்டு நா வந்து ஒரு முடிவு பண்ணி அந்த ஒரு ஃபீல்ட்ல போக வேண்டிய சூழ்நிலையாச்சு அது வந்துட்டு நா ஒரு கோர்ஸ் படிச்சே டிப்ளமோன்ற ஒரு இதுல வந்து ஈசி எடுக்கிற மாதிரிச்சு நானு வந்துட்டு என்னோட அங்க கூடவே படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அதே வேற ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஜாயின் பண்ணாங்க எனக்கு கவுன்சிலிங்ல கடச்சது வந்துட்டு ஒரு காலேஜ் ஒரு காலேஜ்ல கடச் ச்சுது ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் போய் ஆ ஜாயின் பண்றாங்களே சொல்லிட்டு ஒரு காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணாங்க அது ஒரு நல்ல காலேஜ் தா ஆனா வந்துட்டு நானு சரி நம்ம ஃப்ரண்ட்ஸ் போய் ஜாயின் பண்றாங்களே எங் வீட்டுல கொஞ்ச அடம் பண்ணி நானு அங்கே வந்து சேர்னு சொல்லிட்டு அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ண மேனேஜ்மெண்ட் கோட்டால அதனால கொஞ்சோ செலவு பண்ணி படிக்க இந்த மாரி ஆயிச்சு இதே வந்துட்டு எனக்கு கவுன்சிலிங்ல கடைச்ச காலேஜ்கே நா போய் ஜாயின் பண்ணியிருந்தனா இன்னு கூட கொஞ்சம் கம்மியா செலவு பண்ணி நா படிச்சிருப்பே அப்டின் சொல்ட்டு நனைக்குற எல்லாமே கொஞ்சோ அடம் பண்ணி தேவையில்லாம இந்த மாதிரி விஷயங்கல்லா பண்ண வேண்டிதா போச் ச்சு அதுதா நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் நினைப்போ ஆனா வந்துட்டு அந்த ஒரு ஏஜ்ல வந்துட்டு நமக்கு தெரியாம நறைய விஷயங்கள் தப்பான முடிவு பண்ணுவோ ஒருசிலர் ஆமா இப்ப சொல்ற பேச்சு கேக்காம ஒரு சில விஷயங்கள்லா நம்ம பண்ணுவோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்தது அதனால வந்து நம்மளால ஒண்ணு பண்ண முடியல அதனால அதுவு படிச்சு வந்துட்டு நம்ம ஒரு அந்த ஒரு அ நம்ம படிச்சது எனவோ கம்யூட்டர் சயின்ஸ ஐடி ரிலேட்டட் தா ஆனா வந்துட்டு எனக்கு கோடிங் அந்த அளவுக்கு ஆ சிறப்பா வராது அப்டின்றதுனால நா கொஞ்சம் மக்கப் பண்ணி அப்டிதா வந்துட்டு ஆ எப்டியோ கிளியர் பண்ணி அந்த கோடிங் விஷயத்துல மட்டு மீதியல்லா கொஞ்சோ ஓரளவுக்கு நல்லாவே படிச்சு ஒரு நல்லா ஒரு எயிட்டிசிக்ஸ் பர்சன்டேஜ் மேல எடுத்துட்ட நானு ஆனா இருந்தாலு லுமே பாத்தீங்கன்னா ஒரு ஐடி துறையில போனோனா உங்களுக்கு கோடிங்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு நல்லா வரணு இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு போது எனக்கு வந்துட்டு அந்த கோடிங் கொஞ்சம் டஃபா இருந்துச்சுன்னே நா ஃபீல் பண்றே அது இல்லாம வந்துட்டு அந்த ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் அந்த மாதிரி நறைய விஷயங்கள்ல்லா வந்துட்டு வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது வந்துட்டு ட்டு நா எனக்கு கொஞ்சம் தடுமாற்றமா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஆ அது இல்லாம ஜிடினு சொல்ட்டு ஒனு வப்பாங்க இந்த மாதிரி குரூப் டிஸ்கஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லா அதுவு அதுவு எனக்கு ரொம்ப அ கஷ்டமா தா இருந்துச்சு அப்டின்னு சொல்ட்டு சொல்லலா இருந்தாலுமே வந்துட்டு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல நறைய கம் கம்பனிஸ் வரப்போ வந்துட்டு நா எப்படியோ ஒரே ஒரு கம்பெனில வந்துட்டு நானு என்னோட ஃப்ரெண்ட்டு ஒரு பையன் ரதீஷன்னு சொல்ட்டு ஐயோ ம் சரி ஆ நாங்கல்லா வந்துட்டு போய் ஜாயின் பண்ணி அங்க ஒரு கம்பெனியில ஒரு ஒன் இயர்ர்கிட்ட ஒரு லெவன் மந்த் டுவெல் மந்த்ஸ் கிட்டயே ஒர்க் பண்ணோ அப்டின்னு சொல்ட்டு சொல்லலாம் ஆவ் என் காலேஜ்லயே எ கூட படிச்ச பையன் அ அது அவ எ கூடயே வந்துட்டு ட்டு ஜாபும் வந்துட்டு ஜாயின் பண்ணது எனக்கு ரொம்ப சப்போ்ட்டிவா இருந்துச் ச்சு ரொம்ப ஜாலியா நைட் ஷிஃப்ட்ல்லா கூட இருந்துச்சு ஒரு மாதிரி ஜாலியா அப்டியே வந்துட்டு ஒரு விளையாட் ட்ட அப்படியே ஆ அப்டியே வேல செஞ்சுட்டு இருந்தோ ஒரு வருஷோ அதுக்கப்புறோ அந்த பையன் வந்துட்டு வேற ஒரு கம்பெனிக்கு ஜாயின் பண்ணிட்டு ட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறோ நா வந்துட்டு இந்த கம்பெனிலே இருந்தே எனக்கு ஓ அங்க வந்துட்டு அவுங்க ரெஃபர் பண்ணி அந்த கம்பெனிக்கு திருப்பி நானு போய் ஜாயின் பண்ணே செகண்ட் கம்பெனில அவுங்களு வந்துட்டு ஒரு அவுங்க வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க நா ஒரு வேற ஒரு அ இதுல இருந்தே ஆ பில்டிங்கே கூட வேற வேற ஏதா இருந்துச்சு பட் இருந்தாலுமே வந்துட்டு அந்த மாரி க்ளோஸா இருந்தோம் அ செரின் சொல்லிட்டு ஒரே ஆஃபீஸுன்றதுனால அப்பப்ப மீட் பண்ணி இருக்கற்துக்ல்லா நெறைய வாய்ப்பு கெடைக்கு அந்த மாரி இவெ அப்பப்போ நல்லா ஒரு எனக்கு இருந்தது அப்போ ஃபஸ்ட்டு கம்பெனில நா போய் ஜாயின் பண்ணப்போ அங்கெயு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க அ அவுங்க வந்து ட்டு என்ன விட ஒரு ஒரு வர்ஷோ பெரியவுங்க அப்டின்னு சொல்லாம் அந்த ஒரு ஃப்ரெண்ட எனக்கு பையென் ஃப்ரெண்டுன்னா அவுங்களு வந்துட்டு இந்த பையனுந் தா நா சொல்லுவே காலேஜ் ஃப்ரெண்டு நாங்க மூனு பேருமே ரொம்ப க்ளோசாதா இருந்தோ நல்லா பேசிப்போ எல்லா பண்ணிப்போ ஆம் இப்போ செகண்ட் கம்பெனில போய் ஜாயின் பண்ணே அந்த பயனுக்கு வந்துட்டு ஒரு அ கொஞ்ச நாளுக்கு அப்பறம் கல்யாணம் ஆச்சு அவுங்க வந்துட்டு வேற ஊருக்கு கேரளாக்கு சிஃப்ட் ஆகுற மாரி ஒரு அ மார்தாண்டவ சொல்ட்டு ஒரு ஊருக்கு அங்க போய்ட்டு சிஃப்ட் ஆயிடாங்க அ அவுங்களுக் வந்துட்டு ரெண்டு பசங்க இருதாங்க எல்லாமே இருந்துச்சு அவுங்க வந்துட்டு ரொம்ப கஸ்டபட்டு நல்லா சம்பாதிக்கணு சம்பாதிக்கணு சம்பாதிக்கணு அந்த பையெ என்ன பண்ணா நைட் நைட்டா வந்துட்டு ஒக்காந்து வோக் பண்றது இந்த மாதிரி நா வந்துட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு தரவையோ இல்ல மாசத்துக்கு ஒரு ரெண்டு தடவையோ வந்துட்டு அப்ப அப்ப ஃபோன் பண்ணி பேசுவே நானு தெரியல எனக்கு இந்த டாக் திடீர்னு பேசணுன் தேணுச்சு அதுனால சொல்றே தோழி அதுக்கப்பறொ வந்துட்டு ம் அந்த மாரி வந்து அவுங்க பொ அவுங் வந்துட் நைட் நைட்டா ஃபோன் நா ஃபோன் பண்ணுபோதெல்லா சொல்லுவாங்க நா இந்த மாரி வோக்ல இருக்கே இந்த ஏஜ்ல சம்பாதிச்சா தானே உண்டு என்னோட ஏஜ் தா அந்த பையனுக் கு இந்த ஏஜ்ல சம்பாதிச்சா தானே உண்டு அப்டி இப்டின்னு சொல்லிட்டே இருப்பா
ஹலோ
அங்கியா ஆ ஆமா ஆமா தோழி அந்த மாதுரி இருக்கு தோழி அ இந்த மாதிரி இருக்கும் போது என்னாச்சு அவுங்ளுக் ஒடம்பு இந்த மாரி கால் பண்ணிட்டு அ பேசிட்டே இருதாங்க ஆ நா வந்துட்டு சொல்லுவே இந்த மாரி நைட் சிஃப்ட் நைட் சிஃப்டுன் சொல்லிட்டே இருபாங்க எப்பபாத்தாலு நா சொல்லுவே ஏ இந்த மாரி கஷ்டம் பட்ற ஒனக்கு இருக்கிறத வச்சி சந்தோஷபடு அதுகப்பறொ பாத்துக்லா எதா இருதாலு அப்டின் சொல்லி ட்டு நானு கொஞ்சொ அட்வைஸ் பன்னுவே ஆனா வந்துட்டு அவ கேக்கவே இல்ல ரொம்ப நைட் சிஃப்ட் அத இதுனு ஒர்க் பண்ணிட்டே வந்துட்டு கடசில அவுங்களுக்கு அவனோட வயசே வந்துட்டு அப்போ ஒரு தேர்ட்டி அந்த மாரிதா இருந்துருக்கும் ஆ அப்போ வந்துட்டு என்னாச்சு அவுங்களுக்கு வந்து ஒடம்பு சரி இல்லாம போச்சு ஒடம்பு சரில்லாம போயிட்டு அதுகப்றொ என்ன ஆச்சுன்னா
உ உ
ஆ இந்த மாத்ரி அவுங்க் ஒடம்பு செரில்லாம போச்சு நீங்க சொல்லுங்க தோழி எனக் ஒரு சின்ன வேல இருக்கு
கண்டிப்பா அ ஆமா இந்த மாதிரி ஒரு நட்புக்கலா அமையற்து வந்து இதுதா எனக்கு வந்து பாத்திங்கன்னா இந்த மாதிரி அ நா படுச்சது வந்து பாத்திங்கன்னா ஒரு மகளிர் கல்லூரி தா ஆனா வந்துட்டு இந்த மாதுரி சேரின் சொல்ட்டு வேலக்கி சேந்த எடத்துல எனக்கு வந்துட் டு ஒரு நா வேல சேந்து ஒரு கரெக்டா ரிலீவ் ஆகலா அப்டிங்குற டைம்ல வந்துட்டு பாத்திங்கன்னா நா ஹையர் பண்ணி குடுத்தே அப்போ வந்து ஒரு ஒருதர் வந்து பாத்தீங்ன்னா நா ஹையர் பண்ணி குடுத்துட்டு எனக்கு பேச்சு துணைக்கும் செரி அப்பல்லா வந்து ஒரு ஒரு மாசொ கிட்டத்தட்ட யாருமே இருக்க மாட்டங்க நா மட்டுதா இருப்ப ஆபீஸ்ல அந்த மாதரி இருக்கும்போது என்னடாட்டு இருக்கு தோழி ரொம்ப சத்தமா இருக்கு தோழி
அந்த மாதிரி அ அந்த மாதிரி வந்ட்டு யாருமே ஆஃபீஸ்ல இருக்க மாட்டாங்க அப்ப நா ஒரே ஒரு பையன மட்டு ஹையர் பண்ணி குடுத்தே அந்த பைய வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஊட்டியில வந்து இருக்காரு அப்ரோ சேரின் சொல்லி ட்டு ஹையர் பண்ணி குடுத்து நா அந்த பைய கூட நானு இதே மாரிதா வந்துட்டு அவுங்க கூட இருந்த நாட்கள் வந்து ரொம்ப ஒரு ஜாலியாவே இருந்ததானா சொல்லலா ஆ ஏனா ஒரு எப்டி சொல்றது ஒரு ரெண்டு மூணு மாசந்தா இதுக்குப்ரோ நா வேல செஞ்ச அப்ரோ ரிலீவ் ஆயிட்டே ரிலீவ் ஆனாலுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எங்க நட்பு வந்து நல்லா தொடர்ந்துச்சுனே சொல்லலாம் டெய்லி போன் பண்ணி பேசரது அந்த மாரி வந்த ஒரு இதெல்லா இருந்தது அந்த மாரி ஒரு பாண்டிங் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் வந்துட்டு அவரோட பிசினஸ் வந்து அவரு பாக்க ஆரம்பிச்சுட்டாரு அவரோட பிசினஸ் வந்து அப்ப வந்து அவங்களோட சித்தி பாத்துட்டு இருந்தாங்க ஒரு ஸ்ட்ராபெரி பிசினஸ் மாரி ஸ்டாபரி வந்து ஒவ்வொரு ஊருக்குமே வந்து ஏற்ற இறக்கம் பண்றது அது அந்த மாரி அப்ப வந்து சேரின்னு சொல்லிட்டு அத அவங்க சித்தி பாத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்ரோ இவரே வந்து சேரி நா இதையே பாத் அப்டின்னு சொல்லிட்டு இத்தனைக்கும் அந்த பையக்கு வந்து என்னோட வயசு தா என்னோட ஒரு ரெண்டு மாசொ அந்த மாரிதா கம்மி ரெண்டு மூணு மாசொ ஆ அதுக்கு அப்புறம் சே நன்றி நன்றிக தோழி